ஹலோ
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கேகா நீங்க
ஆ நல்லா இருக்கே சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டேகா நீங்க சாப்ட்டீங்ளா என்ன சாப்ட்டீங்க
நாங்க இன்னிக்கு மீல்ஸ் சாப்ட்டோம் இன்னிக்கு ஃபுல்லா வெஜ் மீல் சாப்ட்டோ நீங்க என்ன சாப்
நா கார கொழம்பு வச்சேகா
ஆ நேத்திக் கார கொழம்பு தா
ஹலோ
என்னோட டிஷ்ஸே கார கொழம்புதா
புரிலகா
எனக்கு புடிக்காத இதுவே கார கொழம்புதானு சொல்றே
இன்னிக்கு நல்லாவு இல்லகா கேவலமா வர வச்சிருந்தே
எந்ததுல ஒங்ளுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப புடிக்கு
எனக்கு பிரியாணி ரொம்ப புடிக்குகா அது எப்டி பண்லான்னு கேக்கதா ஒங்ளுக்கு கால் பண்ணே
என்ன பிரியாணி ஒங்ளுக்கு புடிக்கு சொல்லுங்க
எனக்கு சிக்கன் பிரியாணி புடிக்கு அது எப்டி பண்றீங்க நீங்க நல்லா பண்றீங்கல எப்டி பண்ணுவீங்க
எவ்ளோ வேனு
கொஞ்சோ செய்வேகா
ஆ சூப்பர் சூப்பர் இப்ப நார்மலா சிக்கன் பிரியாணி சமைக்கிறீங்க அப்டின்னா ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் இப்ப ஒரு மூனு பேருக்கு சமக்கிறீங்கனா ஹாஃப் கேஜி சிக்கன் வாங்கிக்கோங்க சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா மஞ்ச தூள் உப்பெல்லா போட்டு கழுவி ஒரு பவுல்ல வச்சுக்கோங்க அப்றோ நல்லா ஆனியன் நெய் ஊத்திக்கோங்க நெய்யு ஊத்திக்கனு கொஞ்சோ எண்ணெயு போட்டுக்கனு
ம்
ரெண்டு போட்டு என்ன ஃபர்ஸ்ட்டு ஆனியன் வந்து ரொம்போ கொஞ்சோ கிறிஸ்பி ஒரு பிரௌன் கலரா வரு பாத்துருக் கீங்ளா ஒரு நாலு அஞ்சி ஆனியன் போடுங்க அஞ் இப்ப நாலு பேருகு சமைக்கிறீங்க அப்பனா ஒரு அஞ்சு ஆனியன் போடுங்க ஆனியன் தா நமக்கு வந்து ட்டோம்னா தூக்கிக் குடுக்கு
ஓகேகா
சோ அதனால ஆனியன் தா நம்ப வந்து நெறைய போடனு இப்போ ஒரு அஞ்சு ஆனியன் நல்லா கிரிஸ்பியா இப்ப ஆயில் ஒரு பவ் ஒரு க ஊத்துரோ அப்டின்னா நெய்யு அதுக்கு தகுந்த மாரி ஒரு கப் ஆட் பண்ணிகோங்க
ஓகே
ஆ ரெண்டையு நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா ஆ கொஞ்சோ வாசமாவு இருக்குமா ஃபர்ஸ்ட்டு போடும் போது பட்ட கிராம்பு ஏலக்கா இதெல்லா போட்டுக்கோங்க அப்றோ ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது நம்ப பூண்டு எந்த அளவுக் எடுக்குறமோ சேம் அதே அளவுக்கு இஞ்சி எடுக்குனு
வீட்லதா அரைக்கனுமா இல்ல கடையில இருக்கது
ஆ கடை எல்லா வாங்காதீங்க அது நல்லாவே இருக்காது சோ நார்மலா நீங்க வாங்குறத வாங்கறத செஞ்சு அ போடுங்க பூண்டு பூண்டு ஒரு கப்ல எடுத்துக்கோங்க அதே மாரி இஞ்சி ஒரு கப்ல எடுத்துக்கோங்க ரெண்டு சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க அத அரக்கிம்போது லைட்டா ரெண்டு ஏலக்காவு பட்டயு சேத்துக்கோங்க பட்ட தெரியுல்ல
அ தெரியு
ஆ அதயு ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்றோ அத போட்டதுக்கு அப்றோ எந்த இஞ்சி பூண்டு பேஸ் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போடுங்க அதிகமாவே போடுங்க ஒன்னு பிரச்சன கடையாது அப்றோ சிக்கன் கழவி வச்சிருக்குற சிக்கன அ கொத்தமல்லி புதினா அப்றோ வந்துட்டு தயிர ஆட் பண்ணிக்கோங்க அப்றோ ஒரே ஒரு கப்பு லெமனு புரிஞ்சுதா நா சொல்றது நா உங்களுக்கு இல்ல இல்ல ஒரு ஆஃப் போட்டா போது ஆஃப் அம எல்லாமே போட்டா போது சோ அது லெமமன போட்டுட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அப்ற காஷ்மீர் சில்லி இருக்குல்ல பிரியாணி மசாலா காஷ்மீர் சில்லி மஞ்சத்தூள் கரம் மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க சோ அத் நல்லா பேஸ்ட் மாரி அப்டி எண்ணய் அது அதோட எண்ணலா அப்டி மேல கக்கோ இல்லயா அதுக்கப் அப்றோ இப்ப நீங்க மூணு கிளாஸ் எடுத்திருக்கீங்க மூணு கிலாஸ் அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கீங்க கிங்கனு வச்சுக்கோங்க ஒரு கிளாசுக்கு ஒன் நார்மல் அரிசினா ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுக்கணு
ஓகே
பாஸ்மதி ரைஸ் எடுக்கறீங்கனா ஒரு கிளாசுக்கு ஒன்றர கிளாஸ் தண்ணி எடுக்கணோ அந்த ஒன்ற கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணி மூணு கிளாஸ் கணக்கு வச்சி ஒன்ற ஒன்ற கிளாசா நாலரை கிளாஸ் தண்ணி வரும் அத வந்து ஆட் பண்ணிக்கோங்க சரியா போட்டுட்டு அ அப்றோ இது நல்ல பபிள்ஸ் மாரி பொங்க ஆரம்பிச்சிடுல அதுக்கு அரிசி வச்சிருப்பீங்கல்ல களுவி வச்ச அரிசி சோ அந்த அரிசியும் அதுல ஆட் பண்ணிக்கோங்க அந்த அரிசி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அ மூடி வச்சு கொஞ்சம் சிம்ள வச்சிருங்க கொஞ்ச நமக்கு வெந்த மாதிரி தெரியும்ல நம்ம எடுத்து பார்ப்போம்ல கொஞ்ச அத கிண்டிட்டு அப்புறம் அத எடுத்து ட்டு சிம்ல வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் குக்கரா இருந்தா நீங்க ஒரு விசல் விட்டா போதும் இல்ல ஆ ஒரு ஒரு விசில் போட்டால் அந்த விசல நீங்க எடுத்து விட்டுருணும் இல்லன்னா ஒரு மாதிரி கொளஞ்ச மாதிரி ஆயிடும் இதென உதிரி உதிரியா இருக்குமா குலைஞ்ச மாதிரி ஆயிரும்
இப்ப எ கிட்ட குக்கர் இல்லக்கா இப்ப நம்ம நார்மலா அடுப்புல செய்யணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்
அதுதா அந்த தண்ணிய லெவன் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா அந்த தண்ணி வச்சதுக்கு அப்புறம் அத வத்திரும் வத்தறதுக்கு அறம் என்ன பண்ணுவீங் நம்ம தோச கல் இருக்குல்ல
உம்
தோச கல் கீழ வச்சு அந்த சாப்பாட்ட மேல வச்சுட்டு சிம்மல வச்சடுங்க
ம்
சிம்மல வச்சதும் அது கொஞ்ச நேரத்துல தம் வந்து இதாயிடும் அப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு மேல ஒரு ஒரு ஒன்ர் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் மட்டும் ஊத்திட்டு அழகா இறக்கி வாழஇலைல வச்சு சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்கன் சிஸ்டி ஃபைவ் வச்சு செம்மையா சாப்பிடலாம்
இப்ப ம ட்டன் பிரியாணியும் இந்த மாதிரிதா ஆனா மட்டன் ரோ எவ்ளவு நேரம் ஆகு
சி எடுத்துருக்கணு ஃபர்ஸ்ட்
முதல்ல வேக வச்சு எடுத்துக்கணுமா
மட்டன் க்கு மூணு விசில் போது மூணு விசில் விட்டு அவிச்சு எடுத்துக்ணு
ஆ ஓகே ஓகேக்கா
பிரியாணி ரெசிபி சொல்றத்துக்குன்னே இன்னைக்கு கால் பண்ணனா உங்குளுக்கு
ஆமாங் கா இல்ல இன்னைக்கு எனக்கு லீவ் வேறயா பிள்ளைங்க எல்லா கேட்டாங்க ரூம்ல எதாது நான் வெஜ் சமைக்கலான்னு செரி நைட்டு சமைக்கலான் சொல்லிட்டு ஒங்ககிட்ட கே
சிக்ஸ் ஓ கிளாக்ல சிக்கன் ஆ இது பண்ணுவாங்கல்ல கடைலருக்கு சோ வாங்கிட்டு செஞ்சு பாத்துட்டு டேஸ்ட் எப்டி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா
சிக்கன் பிரியானி டே சு நல்லாருக்கா இல்லையானு சொல்லுங்க நல்லாருக்கு ஆனா நீங்க செய்றத பொறுத்து இருக்கு அ அதே சமயோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெ டா லெவல் பண்ணி போடணு செரியா அதுக்கு கொஞ்சமா பூண்டு எடுத்து கொஞ்சமா நறைய இஞ்சி எடு நறைய இஞ் கொஞ்சோ இஞ்சி எடுத்து நறைய பூண்டு சேக்கணு
ஆ
செரியா புளி கொழம்பு எப்டி வச்சுங்க இன்னைக்கு
புளி கொலம்பா க் கா இன்னைக்கு வந்து காய் என்கிட்ட எது அதிகமா இல்ல வெறு கத்திரிக்காவு உருள கெழங்கு மட் மட்டுந்தா இருந்துச்சு
ஆ
அதனால சும்மா வெங்காயோ தக்காளி வதக்கிட்டு காய் போட்டு மொளகாத்தூள் மட்டு போட்டு வதக்கிட்டு புளி தண்ணி ஊத்துணு அது என்னன் தெர்ல இன்னைக்கு ரொம்ப தண்ணியாவே இருந்துச்சு நா அதிகமா தண்ணி போ சே த்துட்டே நாட்டுக்கு
தேங்காலா அரச்சு ஊத்த மாட்டீங்ளா
இல்லக்கா எங்க ரூம்ல தேங்கா இல்ல இன்னைக்கு அனால இத மட்டு செ இங்கேருந்து கடைக்கு வரைக்கு போணுமா அதனா ல போக ரொம்ப கஷ்டமாருக்குன் சொல்லிட்டு போகலக்கா
சரிதா
ஆ அத வச்சிட்டு ரொம்ப நேரோ கொதிக்க விட்டோ ஆனாலு தண்ணியாவே இருந்துச்சி
இன்னு ஒருத்தவங்க தேங்கா அரச்சி ஊத்த மாட்டாங்க ஆனா தேங்கா தேங்கா அரச் டேஸ்டா தேங்காதா மெயின் நீங்க தேங்கா வச்சி நீங்க வந்து சின்ன வெங்காயோ இருக்குல்ல
ஆ
சின்ன வெங்காயோ வச்சி தேங்கா வச்சி பண்ணி பாருங்க வேற லெவல்லருக்கு எந்த இதுக்குமே தேங்கா வந்து அதுக்கப்றோ புளி கொழம்பு வக்கணு அப்டின்னா நல்லெண்ண இருக்குல்ல
ஆ
நல்லெண்ணெல செய்ணு
நா நெக்ஸ்ட் டைம் அந்த மாரி ட்ரை பண்றே
ஆ நல்லெண்ணெல செய்ங்க அதே சமயோ சின்ன வெங்காயோ பூண்டு அப்றோ இந்த சுண்ட வத்தல்லா பாத்துருக்கீங்ளா ஒரு பிளாக் கலர் இல்லனா க்ரீன் கலர்
ஆ தெரியுங்கா இந்த கத்திரிக்காவியு வத்தல்லா செஞ்சி அந்த மாரி பாக்கெட் போட்டு விப்பாங்களே
ஆ அந்த குட்டி பேக்கிட் ஒன்னு டென் ருபீஸ் டொண்ட்டி ருபீஸ்லா போட்ருப்பாங்கல சோ அத்னால கவர் தோட நேத்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்க செரியா
ஆ செரிங்க
ஆனா சூப்பராருக்கூ ம் ஆனா கொஞ்சமா நீங்க தேங்கா ஹா சொல்லுங்க
ஆ அப்றோ வத்தல் பொரிச்சே வீட்லேந்து அம்மா வத்தல் குடுத்து விட்டாங்க வீட்லயே செஞ்ச வத்தலு அப்றோ அது அப் ப்ளோ பொரிச்சிட்டு சாப்பாடு மட்டு வச்சி சாப்ட்டோ
ஓ சன கொழம்பு மட்டு இன்னிக்கி சொதப்பிடுச் சு உங்குளுக்கு அப்டிதானே ஓ சேர் செரி ஆனா வேற வழி இல்லல்ல நீங்க ரூம்ல இருக்றதுனால எதனா ஒன்னு சமச்சி சாப்ட்டா போது அப்டின்ற மாரி இருக்கூல்ல
ஆமாக்கா
ஆனா லீவ் வுட்டா நீங்க பாதி தூங்கியே கழ்ச்சி
ஆமா சாப்ட்டுட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு அப் பன்னெண்ட்ர அண்டர்ஸ்டான் அந்த டைம்ல படுத்தே இப்ப தா எழுஞ்சனே நல்லா தூங்கிட்டே காத்தடிச்சிச்சா நல்லா தூங்கிட்டே எல்லாரு தூங்கிட்தா இருக்காங்க
ஓ இப்ப எல்லாரு ஒரே ஆஃபீஸ்ல தா ஒர்க் பண்றீங்ளா
இல்லல்ல வேற வேற எடத்ல ஒர்க் பண்றோ
ஆமா
செகேண்ட் ஷிஃப்ட் அப்டின்னு அவுங்குளுக்கு மாறி மாறி வேல வருதா
என்ன
புரீலக்கா
இன்னிக்கி எங்க உங்கண்ணுக்கு நல்லாருக்கூ
ஹலோ
இன்னிக்கி இருக்
ஒங்க வாய்ஸ் வந்து கேக்கவே இல்லக்கா
இப்ப கேக்குதா
ஆ இப்ப கேக்குது
ஓ செல்லு சொல்லு சொல்லுங்க ஓ அத்னால் ஷிஃப்ட்டுல எல்லாரூ போறதுனால வேற வேற மார் ரி வரூ இல்லியா
ஆமா இன்னிக்கு ஊர்லேந்து எங்க தங்கச்சிங்க ரெண்டு பேரு வந்திருக்காங்க
ஏய் வாவ் சூப்பர் அப்பனா நல்லாருக்குமே ரூம்ல ஜாலியா என்ஜாய் பண்வீங்க
ஆமா ஃபஸ்ட்டு ரெண்டு பேரு தா இருந்தோ இப்ப வந்து எந்தங்கச்சுலா வந்து னால இப்ப ஒரு அஞ்சு பேர் இருக்கோ
ஓ இருந்தாலு உங்களுக்கு ரென்ட்டெல்லா கொஞ்சோ கம்மியாவூல எல்லாரு இருக்குர்
ஆ ஆமா இப்ப கொஞ்ச கம்மி ஆயிரு
ஓ சூப்பர் சூப்பர் செம
நாளைக்கு தா அவுங்குளும் வேல தேடிட் ட்ருக்காங்க நாளைக்கி இன்டர்வியூக்கு போலான் இருக்காங்க
ஓ ஓகே நல்ல வேலையா பாத்து இது பண்ணுங்க நீங்க படிச்சுருக்க நல்ல படிப்புக்கு பாத்த வேல ஜா உங்ள நம்பி தானே வந்திருக்காங்க
ஆமாங்க்கா நாளைக்கு தா போயிட்டு அவுங்கள வேலைக்கு இங்க கேட்டுருக்கோ நறைய எடத்துல வர சொல்லி தாங்க சும்மா இன்ர்வியூ மட்டு அடேன் பண்ணிட்டு வரலா
உம் செரி செரி எங்க போனாலு கேர்புல்லா பண்ண சொல்லுங்க சீக்கிரமா யாரையு நம்ம சொல்லாதீங்க ஏன்னா நீங்க வெளியூர்லந்து வந்துருக்கீங்களா சோ நம்ம ஒக் பண்றது ஒரு நல்ல ஒரு வேலயா இருக்கு இல்லையா அதனாலதா செரி பாத்துக்கோங்க பாத்து கவனமா சேத்துவிடுங்க ஓகேவா செரி பாய் பாய் டேக் கேர்